ஹலோ வணக்கம்
வணக்கம்ங்க
ம் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கேம்மா
இன்னைக்கு நைட் இன்னைக்கு இறவு என்ன உணவு சமைக்கலான்ருக்கீங்க
இன்னைக்கு வந்து சப்பாத்தி உருளக்கெழங்கு கிரேவி
ஓ சரி சரிங்க அ இங்க ஊருக்கு வர்றதுக்கு வந்து ரயில் டிக்கெட் புக் பண்ணியாச்சா
இன்னைக்கு பண்ணுவேன்னு சொன்னாங்கம்மா பண்ணாங்களா என்னன்னு தெரியல வந்தாதா தெரியு எனக்கு
சரி சரிங்க இங்க வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா இன்னைக்கு பன்னெண்டாந்தேதி பதிமூனாந்தேதி எல்லா சொந்தக்காரங்களு இங்க வருவாங்க போல தெரியுது
ஓ
அது மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு அந்த அம்மாவாச அன்னைக்கு விசேஷம்னு சொல்லி சொல்லியிருந்தேன்லங்க அது வந் து பாத்தீங்கன்னா போன தடவ அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருந்தோ பொள்ளாச்சிலருந்து பக்கந்தான டு ஒவ்வொரு தடவையு நாங்க அங்க போய்யி திரும்ப அங்கிருந்து சுத்தி வர மாதிரி இருக்கா ஆனால பொள்ளா ச்சி வந்து முதல் நாள் தங்கிட்டு இங்கிருந்து வந்து நமக்கு முப்பது கிலோமீட்டருதா அங்கிருந்து வந்து பாத்தோ அப்படின்னா ஒரு நூத்தம்பது நூத்தி எழுபது கிலோமீட்டர் பக்க வருதுங்க அது வந்து ரொம்ப சுத்தி போற மாரி இருக் கு டைம்மு வேஸ்ட்டு பெட்ரோ ட்ரோல் வேஸ்ட்டு அது அவங்களது வந்து எலக்ட்ரிக் காருங்கிறதுனால தெரல ஆனா பயங்கர அலச்சல்லு இப்ப இங்க வந்துட் டாங்கன்னா இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் போது அது பெட்ரோல் வண்டி எதுனாலுமே நமக்கு அந்த அளவுக் கு கஷ்ட தெரியாது
சேரி
நா திங்க கெழமை வந்து வரும் போல தெரியுது அ அம்மாவாசை திங்கள் செவ்வாய் ஞாயத்துக்கிழமை இரவு வந்து தங்கிட்டு திங்கிழமை காலையில அவங்க குலதெய்வ கோயில் பழனி ங்க
ஓகே
பழனி போயிட்டு வந்துட்டு மீன் குருத்தி அம்மன் கோயிலுக்கு போற மாரி ஒரு பிளான் போட்டிருக்கிறதா இன்னைக்கு சொல்லிருக்காங்க
செரி
அதனால அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோனா நம்ம மத்த கோயில்களுக்கு வந்து நம்ம போயிக்கலா
ம் கேட்டீங்களா பஸ்ல போனுனா எப்டி போணுனு கேட்டீங்களா ஐடியா கிடைச்சதா
மீன் குளத்தியம்மன் கோயிலுக்ங்களா அது அவுங்க கிட் ட்ட கேக்லீங்க நம்ம தனியா போறதெல்லா அவுங்களுக் தெரியாது நா யார்கிட்டயு சொல்ல போறது இல்ல அது இல்ல நீங்க மொ நல்ல தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சுனா
ம்
ஆ நெட்ல போட்டு கேட்டுட்டு அதுக்கப்றோ பஸ் ஸ்டாப்ல போய் கேக்கணு இவுங்க கிட்ட யார்ட்ட கேட்டு வந்து எந்த யூஸு கெடையாது ஒன்னா ரெண்டு வலி இருக்கு ஒன்னா ஜங்ஷன்ல கேட்டு ட்ரெயின்ல போயிற்லானா கேரளால எந்த எடத்துல எறங்குனா அங்கருந்து மீன் குலத்தியம்மன் கோயிலுக்கு போறதுக்கு பக்கமானு ட்ரெயின் ஜங்ஷன்ல கேட்டா சொல்லிருவாங் ங்க அங்கிருந்து பக்கந்தா இல்ல ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தானா ஜங்ஷன்ல இருந்து ஆட்டோ வச்சு கூட போயிக்லா நமக்கு அது பெரிய செலவு வராது டயடு தெரியாது இல்ல ஜங்ஷனுக்கு கோயிலுக்கு தூர போ முடியாது அப்டினா அதுக்கு அடுத்தபடியா பஸ் வந்து நமக்கு எப்டி என்னன் சொல்லிட்டு நம்ம கேட்டுகுணுங்க
செரி அதே மாரி கொல்லூர் மூகாம்பிகை கி பொள்ளாச்சில இருந்து ட்ரெயின் இருக்கா எவ்ளோ நேர ஆகுனு கொஞ்சோ இத விசாரிச்சு வைங்க
கொல்லூரா அது எங்க இருக்குங்க
கர்நாடகா உடுப்பி கிட்
கர்நாடகாவா செரி ஓ அது எப்டியு எப்டியு உங்ளுக்கு எட்டா ஒன் அவர் பத்தவர் ஆயிருந்தான
ஆ ஒன் டே ஆகுனு நெனக்கிற
ஆ ஆயிரு சென்னை டு பேங்களூர் தா உங்ளுக்கு பக்கமா இருக்கு
சென்னை டு மேங்ளூர் போயிட்ணு
ஆ
உங்களூரு அங்க போயிட்டோனா அது ஃபு இருக்கு இருக்கு இருக்கு மதுரைல இருந் து ஒரு ட்ரெயின் போது வீக்லி ஒன்ஸ் து அது வந்து உங்க ஊர டச் பண்ணி தா போதுனு நெனக்கிற பாலக்காடு வழியா தா போது ஆனா ரொம்
அப்ப பாலக்காடு ஆ பாலக்காடு ட்ரெயின் மேபி போலா
என் ஃப்ரெண்டு போனு போனுன்றாங்க கேக் கேளு ஏனா கொல்லூர் சை ஸ்டேஷன் வந்து அங்கே வெயிட்டிங் ரூம்லா இருக்கா அங்கேயே குளிச்சுக்லா நல்லா நீட் டா இருக்கு அப்படின்லா சொல்றாங்க அது வெறு வாய் வார்த் தைய வச்சுன்டு அங்க போறதெலா அவ்ளோ சரியில்ல ஏனா நம்ம லேடிஸா போகும்போது எல்லாத்தையு விசாரிக்கணு என் பொண்ணு என்ன சொல்றா உனக்கு பாலக்காட்லருந்து பக்கோங்ரா ஏ பொண்ணு
அப்படிங்
வீட்லருந்து ஏ வு ஏனா இது கேரளா கேரளா வழியாவு போலாமா இந்த கோயிலுக்கு
ஓ இல்ல இது பக்கோ அப்டினா அது நம்ம வேன்னா நெட்ல போட்டு பாக்லா
எனக்கு அதோட ஆ அதோட ரூட் எனக்கு தெர்ல இங்கருந்து பக் அக்கா அப்படின்னா போலா இங்க ஜங்ஷன்ல உங்களுக்கு பெருசா அந்தளவுக் கூட்ட இருக்
இல்லமா கொல்லூர் மூகாம்பிகைன்னு போடுமா போட்டினா உனக் கு தெரிஞ்சிரு எந்த ஏரியா அது எப்படி போனு எவ்வளவு நேர ஆகு உங்க ஏ அ ஒங்க ஊர்லருந்து போக முடியுமா இல்ல பாலக்காட்டுல இருந்து நம்ம போக முடியுமா
இல்ல பாலக்காடுன்னா உங்களுக்கு இங்கிருந்தே கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு மண் நேர ஆகு அந்த பாலக்காடி ட்ரெயின் வ வந்து பொள்ளாச்சி டச்ச ஆாயி தா அங்க போகுதுன்னா பிரச்சனை இல்லைங்க
சரி
வர வழியில போகுது அப்படின்னா பாலக்காடுங்கிறது இங்கிருந்து உங்களுக் கு டெட் என்டு
ஓ..
ஆ ஏன்னா நாங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம்ல அப்ப வந்து அது பால க்காடு டெயின் தா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு எட்டரைக்கெல்லா எறங்கிட் ஆனா அது டெஸ்டினேஷன் பாலக்காடு அடுத்த நாள் அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ அதாவது பாலக்காடு போய் சேந்துரு
அப்பாடி ஆ ஹ
அப்ப அது ரொம்பவுமே லாங்ல இருந்து வந்திருக்கு அந்த ராமேஸ்வரம் ட்ரெயினு அப்பதா தெரிஞ்சுது அது பொள்ளாச்சியில இருந்தே பைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் வந்துட்டு திரும்ப மறுபடியு அந்த லாங்ல போகுது அப்படிங்கிறதே
ம்
அது வேணா விசாரிச்சுக்கலாங்க
சேரி
ஆ கண்டிப்பா இது பண்ணிக்கலா அது ஒன்னு சொன்னாங்க அப்புறோ ஆ அப்பா க்கு வந்துட்டு ஜூலை இருபத்தி ஆறுல ஏ ஆ எங்களோட சமூகத்துல இருந்துட்டு ஒரு பாராட்டு விழா மாதிரி வைக்கிறாங்க போலிங்க அதாவாவந்து எங்களோட இதுல்லா அதிகமா வந்து பெரும்பாலும் படிக்க மாட்டாங்க பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு இந்த மளிகை சந்தை வியாபாரம் அப்டி வந்து தொழில் சார்ந்த இதுக்கு தா போயிருவாங்க ஆ இப் ப நம்ம குடும்பத்துல மட்டுந்தா எல்லாத்தையுமே அம்மா அப்பா அந்த படிப்பு லைன்ல இருந்தனால இப்ப இப்பதா அடுத் சந்ததியர வந்து அடுத்த தலைமுறைய வந்து நறைய பேத்த படிக்க வைக்கிறாங்க எங்க அம்மா அப்பா காலத்தலா அப்படி வந்து படிக்க வைக்க மாட்டாங்க அம்மா அப்பா மட்டு தா சமூகத்திலயே அதிகமா படிச்சோங்க ஆனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெர்ல தொண்ணூறு எம் ஃபில் ஸ்டூடண்ட்ஸ வந்து அப்பா உருவாக்கிருக் கிகாராமா
ஆ பரவால்லையே
அத்தனை பேத்துக்கு கைப் அப்பா சொந்தமா புக் எழுதி இருக்காரு அதுவேணா தெரியு ஆனா இப்ப வரைக்கு அந்த புக்க நா படிச்சதில்ல ஆனா நா நறையன் நாள் வருத்தப்படுவே சா அப்பா புக் எழுதி அது அனுமர் பத்தி ஆ எழுதி நறைய பக்க பிரசுரமாச்சுங்க
ஆஹ்ஹ
ஆ அதனால நறைய பிஹச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஃபில் ஸ்டூடண்ட்ஸ உருவாக் இருக்குனால அது இப்பதா எங்க இதுல தெரிய வந்திருக்கு போல
சேரி சேரி
ல்ல அங்க வந்து ஒரு பாராட்டு விழாவு அதே விழால தம்பிக்கு பரிசளிப்பு விழாவு வச்சிருக்காங்க
சேரி சேரி
இந்த பத்தாவது இது பண்ணதுக்கு புக்ல வந்துச்சு ல்லங்க ஒரு பிரச்சனை கூட ஆச்சல்ல ஆ அவங்களே வந்து அவங்களுடைய அ இதுவே வந்து ஒரு பஃங்க்ஷன் வேற ஒரு பஃங்க்ஷன் மாதிரி வெய்க்குறாங்க இது புக்ல மட்டு பிரசுரம் பண்ணாங்க அதுல வந்து பெஸ்ட் டான ஸ்டுடன்ஸ செலக்ட் பண்ணி ஆ மேடைல கௌரவிச்சு ஒரு சின்னதா ஒரு பரிசு பொருள் மாதிரி கொடுத்து அ ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச் சி நடத்துறாங்க அந்த ரெண்டு நிகழ்ச்சி ஒரே மேடையில நடக்குது ஜூலை இருவத்தி ஆறு
அப்பாடி ஆ எனக்கு இப்ப டிக்கெட் கடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கு ஏன்னா இல்லன்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ்கு கடைச்சதுன்னா நா எங்க வர்றதுன்னு எனக்கு ஒன்னு கொழப்பமா இருக்கு
ஆமா கண்டிப்பா
ம்
ஏன்னா இதுவு வந்து ஜூலை இருவத்தாறுதா வச்சிருக்காங்க
சேரி சேரி
அப்ப நம்ம இருவத்தி அஞ்சாந் தேதி இங்கிருந்து போற மாரி ஆயிரு
ஓகே
ஆ ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப தூர அவங்க சொல்ற எட இங்கிருந்து அண் அன்னைக்கு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மண நேர ட்ராவல் பண்ணி போற மாரி தா இருக்கு.
சரி சரி
ஆனால பாக்கலா அப்டி இல்லைன்னா ஆ ஞாயித்துக்கிழம காலையில அந்த ஏலேகால் ட்ரெயின்னு வழக்க போல புடிச்சு அங்க போய் மாத்தி நம்ம ரீச் ஆயிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சிருக்கு
சேரி
சரி பாப்போ பாத்துட்டு முடிவு பண்ணுவோ அப்டி சொல்லி வச் இருக்கங்க
சொல்லுங்க
அதனால பாருங்க நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்லுங்க
சொல்ற சொல்ற
அதே மாரி முடிவு பண்ணி எனக்கு என்னமோ இந்த விஷயல்லா தெரிய வரும் போது சீக்கிரமாவே நம்ம ஷீரடி போவோ அப்டீனுதா தோணுது
ம்
பாப்போ
ம் நா ரொம்ப எக்ஸ்பர்ட் பண்ணினே ஆ இன்னைக்கு எல்லா நல்லபடியா நடக்கு அதுலயே நம்ம ஷீரடி போயிட்டு வந்துடலா அப்படின்னுல்லா ரொம்ப எதிர்பார்த்தே
இல்ல நம்ம இல்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏதாவது ஒண்ணு தட்டி போச்சுன்னா அத விட நல்லது ஒண்ணு அமையும் இன்னொரு இது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு நேர்மறையான பதில் வருனுதா நெறைய பேர் சொல்றாங்க ஒ ஒரு வேள அது வந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் சேந்து அந்த பணிய வந்து பண்ணிக்றோ அப்டிங்கிற மாரி நா இன்னைக்கு என்னோட ஃப்ரண்டோட ஆஃபீஸ்ல சொல்லிருக்கே
செரி சரி
அதாவ்து இப்ப நம்ம வே செஞ்சிட்ருக்கற பணிரண்டு பேரு சேந்து பண்ற மாரி அதுவு வந் துட்டு ஆ ரண்டு பேரு அந்த ஒரே வேலய ரண்டு பேரு சேத்தி பண்ணிட்டு வர வருமானத்த வந்து ரெண்டு பேரு பகிர்ந்துக்கிற மாரி நா ஆபீஸ்ல போன தடவயே நம்ம அப்டிதா பேசனோ செரி தனியா ஓபன் பண்ணிர முடியும்னு நெனச்சோ அப்ப ஓப்பன் பண்ண முடியாத பட்சத்துல அது நறைய பேரு கொஞ்ச சிரமமா இருக்குங்றாங்க
ம் ம்
அப்ற ஆஃபிஸ்ல இன்னக் கி முடிவ் பண்ணி என்ன பண்ணிர்க்காங்க ரெண்ட் ரெண்டு பேரு வந்து ஆ இப்ப ஒரு செட்டு முடிஞ்சிருச்சில்ல இப்ப நம்ம புதுசா தான நம்ம ஓப்பன் பண்றோம் அப்ப பண்ணும் போ து ரெண்ட் ரெண்டு பேரு சேந்து பண்ணிக்கிங்க
ஓகே
அப்டின் சொன்னாங்க அதல வந்து யார்யார் யார் கூட பண்றிங்கனாங்க அப்றோ நா உங்க பேரயே குடுத்திட்டே நானு
சேரி சரி
அ அதனால அது ஓரளவுக்கூ இதாகுண்தா நெனைக்கறே
ஓக்கே
பாப்போங்க நிச்சயமா கடவுள் வந்து ஏதோ ஒரு
காமிப்பாரு வழி காமிப்பாரு மா எதாவ்து ஒரு நல்லது நடக்கு எல்லாம் நன்மை க்கேனு எடுத்துன் போ வேண்டிதா எல்லா விஷியத்தியு
கண்டிபா கண்டிபா இன்னொன்னு நமக்கு ரயிலிது அப்டிங்கறனால நமக்கு ரொம்ப செலவுன் சொல்ல முடியாது நமக்கு வேணுங்ற ஒரு நேர ரண்டு நேர ர உணவு கூட நம்ம ஓரளவுக்கு செஞ்சி சப்பாத்தி அந்த மாரியெலா செஞ்ஜீ எடுத்திட்டு டோனா ஓரளவ்க்கு வந்து நமக்கு பே ஃபேரபலதா இருக்கு
ஆம்மா